தோழி எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க
ஆ நானு ரொம்பவே நல்லா இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
சும்மா உக்கான்னு இருக்குற டி வி பாத்துக்கிட்டு இன்னிக்கு ரொம்ப வேல இன்னிக்கு துணி எல்லா தோ சே இன்னைக்கு வேழக்கிழமல்ல எங்களுக்கு மொகரம்மா பண்டிக்க இன்னைக்கி அதுக்கா வீடு அஹ அ வீடெல்லா கிளீன் பண்ணோ இன்னிக்கின் பாரு துணிங்கல்லா வீட்ல வைக்க கூடாது எல்லாமே தோச்சி கீச்சி எல்லாமே சேஞ் பண்ணி பெட் கவர் எல்லா மாத்
ஓ நீங்க அந்த மாதிரி கொண்டாடுவீங்களா எனக்கு இது தெரியாது வீடு எல்லாமே ஃபுல்லா சுத் தோ பண்ணி
ஆமா சுத்தம் பண்ணிடுனு ஏன்னா அந்த மாசத்துல மட்டு அது இந்த மாசம் ஃபுல்லா அது இது இன்னைக்குதா எங்களுக்கு உங்களுக்கு ஜனவரி ஒண்ணுன்னு சொல்றீங்கள
ஆமா
அந்த நாள்ள எங்களுக்கு இன்னிக்கி
ஓ ஜனவரி ஒன்னு சொல்றீங்களா இல்லன்னா எங்களுக்கு தைப் பொங்கல் சொல்றீங்களா
இல்ல மா மாசம் பொறந்தா எங்களுக்கு இல்ல ஜான இதுதா அந்த மாரிதா மாச பொற அதாதான் தெரியாது இது புது வர்ஷோ எங்களுக்கு
ஓ எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட்டு தா இருக்காங்க முஸ்லீம் ஃப்ரெண்டு ஆமா காலேஜோட அவுங்க அவ்ளோதா இப்ப வரைக்குமே கால் பண்ணா ஒரு அஞ்சு நிம்ஷங்கூட ஒதுஒ ஒதுக்க முடியாது என்ன பண்ற நல்ல இருக்கியா சாப்ட்டியா என்ன பண்ற ஓக் கே நா ஃப்ரீயாய்ட்டு கால் பண்ற நா பதிலே
அப்ப அவுங்களுக்கு நறைய வேல போல
ஆமா எப்பவுமே இப்படிதா இப்போ கா பத்து வருஷோ ஆயிடுச்சு காலேஜ் முடிச்சு இப்போ வரைக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு அஞ்சு நிம்ஷோ நாங்க ரிலாக்ஸா நாங்க பேசனதே கெடயாது
கெடையதா அச்சோ
பண்ற நல்லால் நா வந்து பதிலே சொல்லீருக்க மாட்ட எதுக்கு கால் பண்ண அது நீ மெசேஜே பண்ணீருக்கலால அப்டின்னு கேப்பனா இல்ல என்ன பண்றது முடில முடில முடில முடில முடில ஆனா எப்பவுமே அப்பிடிதா நா எப்பதா ஃப்ரீ ஃப்ரீயாவே இருக்க மாட்டியாடா நைட்டு கூட நீ கால் பண்லால கெடையவே கெடைய முன்னாடியே அப்படிதா அதாது காலேஜ் முடிச்ச புதுசுலயே அப்பிடிதா இப்பது மூணு பசங்க சொல்ல முடியுமா ஆஹா வாய்ப்பே இல்ல
அப்ப வேல அதிகோ வேற இருக்கூ எங்க இதுல ரொம்ப வேலதா அத செய்ணு இத செய்னுன்டு நம்ம ஃப்ரீயாவே இருக்க முடியாது அது வேற இல்லாத தொழூணு வேற அஞ்சு வேல அது சாந்தர நேரத்துல வேற மக்ரிப் லதா சாந்திரோ சொல்வாங்கள அப்ப வந்து குரான் படிக்கணு
ம்
இந்த மாரிலா கொஞ்சோ வேலைங்க இருக்கூ ஆ ம் அததா அந்த மாரி படிக்க வேண்டிது ஆ
ஆ
அஞ்சு வேலைல ரெண்டு வேலையாவ்து தொழுவுணு அஞ்சு மணிக்கால கரெக்டா எழுந்து தொழுவீர்ணு எல்லா மக்ரிப் சாந்திர நேரத்துல அந்த அதா குடுக்கமோ தொ தொழுகுணு அப்டில்லாத இன்னிக்கு மெய்னா இன்னைக்கு ஒரு நோம்பு இருக்குது நாளைக்கு ஒரு நோம்பு வைக்கணு கண்டிப்பா
ஆ
அப்டியெல்லா நெறைய விஷ்யோ இருக்குதுல்ல அந்த ரம்ஜான் மாத்ர முப்பது நோன்பூ வச் ச்சுதா ஆவுணு
ம்
அது மெய்னா
நீங்க செஞ்சு நீங்க செஞ்சு பக்கத்துல இருக்றவங்க எல்லாருக்கு அந்த மாதிரி குடுப்பீங்ளா
ஆ எங்க வீட்டு பக்கத்துல மூணு பேரூ முஸ்லீம்தா அவுங்க வீட்லயு செய்வோ நாங்க வீட் ஆமா அவுங்க வீட்லயு செய்வாங்க எங்க வீட்லயு செய்வாங்க அவுங்க என்னா செய்றாங்களோ நாங்களு செய்வோ அப்டீன்றதுல ச அன்னிக்குன்னு பாத்து பிரியாணின்னா நெறைய வரூ எங்ளுக்
ஓ நீங்க எனக்கு இந்த ரெசிபி சொல்லிக் குடுங்களே பி பிரியாணி எனக்கு இன்னு ஒரு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பிரியாணி எனக்கு வந்ததே கெடயாது
நீங்க ஒரு நாள் ஆர்டர் போடுங்க இங்கருந்து அனுப்பி உங்களுக்கு வக்கிறே உங்க அட்ரஸ் தந்தா ஏங்க சுட சுட இல்ல எங்க மாமா பிரியாணி செய்வார் பாருங்க நீங்க சாப்ட்டீங்ன்னா அவ்ளதா அவ்ளோ டேஸ்டா இருக்கூ
நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க
நாங்க சென்னை
ஐயோ
நீ மதுரை ஐய்யய்யோ
ஆமா நீங்க ரெசிபி சொல்லுங்க என்ன ட்ரிக் அது சொல்லி குடுங்களே
அப்படின்னா தெரியாது அவங்கல்லா வே அவங்க அனுப்புறன்னாங்க நா கேட்டுட்ட ஒரு நாளைக்கு உங்க வாட்ஸ்சாப்ல அனுப்பி வைக்கிறே நானு எப்டி இருந்தாலு உங்களுக்கு கண்டிப்பா
மூணு வருஷமா ஏ ஃப்ரெண்டுட்ட கதறிட்டே எனக்கு சொல்லி குடு சொல்லி எனக்கு அப்போ சமையலே தெரியாது காலேஜ் படிக்கும் போது சமையல் வந்து ஜீரோ ஆனா எனக்கு கத்துக்கணுனு ஆச சமயல் வந்து எனக்கு சொல்லி குடு ஒண்ணு இல்ல மசால் ப த அந்த பொண்ணுக்கு எப்டினா பட்ட கிராம்பு அளவு சொல்ல தெரியாது பட்ட கிராம்பு ஏலகா போட்டுக்கோ ஒனக்கு தேவனா ப்ரியாணி எதனா ப்ரியாணி எல போட்டுக்கோ தேவ இல்லாட்டி விட்று
ஏலக்கால்லா கண்டிப்பா போடவே கூடாது ப்ரியாணில அது ஒரு வாசமாருக்கு
ஏலக்கா போடுணு சொல்றீங்களா போட கூடாதுன்னு சொல்றீங்களா ஓ
அது நம்ம சாப்ட்டனா ஒரு மாரி வாய்ல இதுவாருக்கு இ இது போட்லா எலல்லா போட்லா அந்த ஏலக்கா மட்டு போடக்கூடாது அதே பாயாசத்துல போட்லா
ஆ அந்த பொண்ணுக்கு என்ன ப்ரச்சனனா அளவு வந்து சொல்ல தெரியாது நீ போட்டுக்கோ நமக்கு இஷ்டதா நம்ம பண்றதா சமையல் நீ தேவனா போடு தேவ இல்லாட்டி விட்று இது தேவ தேவல்லன்னு எனக்கு எப் டியு எனக்கு தெரியலனால தான உன்ட கேக்குற சொல்ற மசால் வந்து எதுமே இருக் காது உப்பு போட்டுக்கோ மெளகாத்தூள் போட்டுகோ அப்றோ இந்த இதெல்ல எடுத்து வச்சுல்ல அந்த பொடி அத அந்தெல்லா ஃபுல்ல அரைச்சுக்கோன்னு சொல்லுவாங்க நீ சொல்ற அளவு அரைக்கிலோக்கா அதாவ்து அந்த பொண்ணு என்னன்னா அவுங்கவீட்ல வந்து தம் ப்ரியாணி மட்டு தா பண்ணுவோ குக்கர்லலா பண்ணவே மாட்டோ சொல்லுவாங்க செரி தம் ப்ரியாணி பண்றல அப் பனா நீ அவுங்க வீட்டுல வந்து நெறைய பேரு இருப்பாங்க ஒரு ஆரெழு பேர் இருப்பாங்க அவுங்க வீட்ல அப்போ நீங்க அர கிலோவுக்கு அளவு சொல்றியா ஒரு கிலோவுக்கு அளவு சொல்றியா எப்டி எனக்கு தெரியு அப்டி கேட்டனா தேவைக்கி போட்டுக்கோ மூணு பேருக்கு சமச்சா மூணு பேருக்கு போடு ஆறு பேருக்கு சமச்சா ஆ இப் டிதா சொல்வாங்க மூணு வர்ஷோ ஆயிடுச்சு இல்ல நீ ஏதோ ரெசிபி எனக்கு சொல்ல கூடாதுன்னு ஏதோ வச்சிருக்க என்ன ஆள விட்ரு அப்டின்னே வந்துட்டே நானு
எங்க மாமா கிட்ட கேட்டு அனுப்புற சொன்னாரு ஏற்கன ஒரு ஃப்ரெண்டுக்கு அம்ச்சி வச்சிட்டாரு அவுரு அவ்ரே நம்பர அவுங்க வந்து ஆர்டரு குடுத்தாங்க அவோங்க ஒரு நாள் சாப்பாடு எடுத் துட்டுபோய் தந்த என் ஃப்ரெண்டுக்கு சாப்ட்டு பாத்துட்டு மேரி ஒரு விஷேச இருக்குது நல்லா செய்வாங்களான்ன இல்ல அவுங்ககிட்ட கேட்டோனே அவுங்க ப்ரியாணி சாப்பாடு ஆர்டரு இட்னு வந்து தந்தாங்க நா எடுத்துட்டு போய் குடுத்தே அவுங்க இப்ப அவுங்க கல்யாண வீட்டுக்கு கல்யாண வீட்டுல செஞ்சு செஞ்சுட்டாங்கன்னா மீந்துரு எப்டியு ரெண்டு டப் டப்பு மீந்தி ஒரு டபரா அப்டே மீந்திச்சுன்னா நம்பளே எடுத்துக்க சொல்லிடுவாங்க அவ்ரு இன்ன பண்ணுவாரு அஞ்சு கிலோ பக்கெட்டுங்ள ஃபுல்லா எல்லாருக்கு சுட சுட பண்ணி இன்னன்னா மிந்துதோ ஐ கிரீம் எல்லா வச்சு எங்க மூத்தாரு வீட்டுக்கு ஒரு பக்கிட்டு எங்க வீட்டுக்கு ஒரு பக்கிட்டு அவுரு மீதி எடுத்துபோய்டுவரு டபரா ஃபுல்லா எடுத்துட்டு போனாங்கனா எங்க நாத்தனா பக்கத்து அக்கத்துல எல்லருக்கு பங்கு போட்ருவாங்க ஏன்னா ப்ரியாணி சாப்ட்டு சாப்ட்டு சல் இதுவயிடுச்சுல அதுக்கண்டி
ம்
நானு எங்க வீட்ல இருக்கவங்களு குடுப்பே அய்யியோ பரவாலைய உனக்கு இவ்ளோ சுட சுட வர்து கல்யாண வீட்டு ப்ரி எப்பனா கல்யாணத்துக்கு போனாதா ப்ரியாணி சாப்னு முஸ்லிம் கல்யாணத்துக்குன்னுவாங்க அவுங்க அப்டி கெடையாது எங்களுக்கு எப்யுமே ப்ரியாணி வந்துகுனே இருக்கு
ஆ உங்களோட ப்ரியாணி என்ன ஒரு ஸ் பெஷல்னா மத்த ப்ரியாணி வந்து திகட்டிடரு கொஞ்ச சாப்டுட்டா உங்களோட வந்து தெகட்டவே தெகட்டாது
நாங்க வந்து வெளில வாங்கி ஹோட்டல்ல சாப்டது வரைக்கு
அவுங்க எதுனா அதா அரச்சு ஊத்திப்பாங்க தெகட்ற மாரி
நா வீட்ல வந்து நம்ம நார்மலா வீட்ல செய்யறது இந்த ஆம்பூர் பிரியாணி அது இது போட்றாங்கள ஹைட்ராபாத் பிரியாணி நெறையது போடுறாங்களா அதெல்லா ட்ரை பண் ஆனா நம்ம நல்லா சாப்புனு நெனப்போ ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு லிமிட்கு மேல சாப்டவே முடியாது
இல்ல யூடியூப்ல பாத்தா அது உங்களுக்கு அந்த இது செய்யறதுக்கு இது பண்ண கூட அது செரி வராதுல
இல்ல நா நெறையது நா பண்ணிருக்க கண்டிப்பா ஃபிளாப்பாயிடு ஏதாவது ஒரு இது நட அதாவது என்னனா ஏதோ ஒன்னுக் கூடியிருக்கு இல்ல ஒன்னு கொறஞ்சிருக்கு ஆனா அது என்னன் என்னால கண்டே பிடிக்க முடியாது கடைஸ் வரைக்கு நானு நெறையது ட்ரை பண்ட்ட நெறைய பேர் என்ன சொல்வாங்னா வெங்காய வந்து நல்லா வதங்ணு அததுதா கலர் குடுக்கணுலா சொல்லுவாங்க அந்த மாரியு பண்ணுவ அதே மாரி சொல்வங்க வெங்காயத்துக்கு அடுத்து வதங்னதுக்கப்றமா அந்த இஞ்சி பூண்டு போடும் போது குக்கர்ல வந்து ஒட்டக்கூடாது அப்பதா வெங்காய நல்லா வதங்கிருக்கு அப்டின் சொல்லுவாங்க நானு நெறைய இந்த மாரி டிப்ஸ் வந்துச்சுனா ஏகப்பட்ட டிப்ஸ் எடுத்து ட்ரை பண்ணுவனா ஆனா கண்டிப்பா ஏதாது ஒன்னு சொதப் பிரு ஒரே ஒரு பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா சூப்பரா பண்ணிருந்த ஒரு இதுல இந்து எடுத்து எனக்கு இங்க எங்க அத்த வந்து சொல்லி குடுத்தாங்க அவுங்க எப்டினா நெறைய பேர் சொல்ல சொல்ல கொஞ்ச கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க ரொம்ப அவுங்க சொன்னது வந்து இப்டிதா மாத்தி மாத்தி கன்ஃபியூஸ் ஆயிருவாங்கன் சொல்ட்டு உடுதடவ மொபைல்லியே நோட் பண்ணி வச்சிட்டு அதுபடி நா பண்ண ரொம்பவே சூப்பரா பெர்ஃபெக்டா வந்துச்சு என்னாயிடுச்சுனா ஒரு தடவ வீட்டுக்கு வந்த ரிலேட்டிவ் ஒருத் தவுங்ளுக்கு நா செஞ்சு குடுத்துட்ட அவரு சொ சும்மா இல்லாம போகும்போது மசாலா வந்து கொஞ்ச கூட தெரிது மசாலா மட்டு கொஞ்ச கொறச்சிக்கிட்டினா ஒன்னோட பிரியாணி அடிச்சுக்கவே முடியாது ஹோட்டல் அளவுக்கு இருக்கு அப்டின் சொல்ட்டாரு என்ன சொல் நீங்க அப்டியான் சொல்லி எனக்கு கொஞ்ச கன்ஃபியூஸ் ஆய்டுச்சு என்ன இப்டி சொல்றாறே அப்டின் சொல்லிட்டு நா அன்னைகின் பாத்து நா எங்க அத்தைகிட்ட கேட்ட அவுங்க என்ன நெனஸ்ட்டாங்கன்னா ஐய்யியோ நீ போட்ருக்கற மசாலா பாத்தா ஒரு கிலோக்கு போட்ருக்க மாரி இருக்குன் சொல்லி என கன்ஃபியூஸ் பண்டாங்க நா என்ன சொல்றனா எங்க குப் குக்கர் வந்து அர கிலோக் மட்டுந்தா பண்ண முடியு அங்க அம்மா வீட்ல இருக்ற குக்கர் அவங்க வந்து கெடையாது நீ எடுத்ருக்கற மசாலா ரொம்ப ரொம்ப நெறைய இருக்குன் சொல்லி எல்லா மசாலாவையு பாதியாக்கிட்டாங்க அதுக்கடுத்து பண்ணும்போது அது பிரியாணியாவே இல்ல அததா அவங்க சொல்லும் போது அது நா இன்னொரு ஒருதுல நோட் பண்ணிந்தா இன்னொரு ஒருதல இவுங்க சொல்லும் போது நோட் பண்ணி வச்சிருந்தனா நா ஏற்கனவே எடுத்திருந்த அந்த மஸ் சலாவாது கரக்டா இருந்திருக்கு
ம்
அது பெர்பெக்டா இருந்துச்சு அவர் ஒருத்தர் சொல்ல போய் அது இவுங்க சொல்லி இவுங்களு கொஞ்ச கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க அப்டி சொன்னாங்களா அப்ப என்னவா காரணமா இருக்குன் சொல்லிட்டு எல்லாத்தியு கொறைச்சிட்டாங்க அதுக்கடுத்து பிரியாணி எதுமே அமையல வீட்ல
இல்ல நீங்க குக்கர்ல செய்யறதோட டப்ரால செஞ்சு பாருங்க அந்த சின்னதா ஒரு கிலோ அப்டிலா இருக்குதுல அந்த மாரி செஞ்சுங்க அதுல சிக்கன் போட்றிங்ளா அதுலே கொஞ் தண்ணி வுட்
ஆனா என்னனா நீங்க சிக்கன் பிரியாணி பண்ணோனா சிக்கன் வந்து ரொம்ப ரொம்ப ஹாடா இருக்கே அதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க ஜூஸியா இருக்குல்ல ஹோட்டல்லலா நம்ம சாப்ட்டோனா
நீங்க நல்லா வ எண்ணெ வ வெங்காய தக்காளி வதக்கம்போது சிக்கன் கழுவி போர்றீங்கல்ல அதுலியே வதக்கணு வதக்குனா அதுலியே தண்ணி விடு அதுலியே நீங்க தண்ணி வத்தன பர்படி கொஞ்ச அதுக்கு ஏத்த தண்ணி நீங்க ஊத்தணு
ம் அதாவது நீங்க என்ன சொல்றீங்கனா அந்த சிக்கன் விட்ற தண்ணியிலயே சிக்கன் வெந்துரணுன்
அப்போ நீங்க இந்த அரிசி க்கி எவ்ளோ தண்ணி ஊத்துறீங்களா இப்போ ரொம்ப வந் வத்திரக்கூடாது கொஞ்சமா வத்துனா போது அதுலயே வெந்துரு மறுபடியு என்ன பண்ணு நீங்க ம் ஒரு ஒரு கிளாஸ் அரிசியா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்துறீங்களா அப்போ ஒரு அர கிளாஸ் ஒன்ற கிளாஸா ஊத்தணு ஊத்தம் போது நல்லா கொதிக்கவுடணு அப்பயே கொஞ்ச கறி வெந்துரு அப்புறந்தா நல்லா கொதிச்ச பற்பாடு தா அரிசி போட்ணு அரிசிய அதுக்காட்டி ஊற வச்சு வச்சுர்ணு
அதுதா அதா நா பண்ற தப்பு என்னன்னா நா குக்கர்ல தா பண்ணுவேன்னா இந்த மாரி நீங்க இந்த டபரால சொல்றீங்கல்ல அது மாரி நா பண்ணது கெடையாது குக்கர்ல பண்ணம் போது என்னன்னா யூடியூப்ல பாக்கும்போது எல்லாருமே என்ன சொல்வாங்கன்னா சிக்கன போட்டு எல்லாமே வதக்கிட்டு அப்டே தண்ணிய ஊத்திருங்க அரிசிய போட்டு லெமன புழுஞ்சு குக் கர மூட சொல்லிடுவாங்க எனக்கு எப்போவுமே ஆ ஹார்ட் ஆயிரு ரொம்ப ஓவர் குக் ஆனுச்சா என்னன்னே சொல்ல முடியாது அது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு கடையிலல்லா நம்ம தொட்டு பாத்தோன்னா அந்த ஜூஸியா இருக்கு அது வந்து அப்படி ஆகவே ஆகாது ஹார்ட் ஆயிரு ரொம்ப
நீங்க கொஞ்ச அந்த தண்ணில வ குக்கர் மூடாமயே வேக வக்கனு கொஞ்ச
ம்
லைட்டா தட்டு போட்டு மூடி
நீங்க எப்டி வீக்லி எத்தன தடவ நீங்க வீட்ல பிரியாணி செய்வீங்க நாண் வெஜ்லா
நா பிரியாணி செய்ய மாட்டேன்றேனே கண்டிப்பா ஒரு அர கிலோ அப்டி குக்கர்ல செஞ்சு சாப்ட்டுப்போ எங்களுக்கு டெய் ஒரு நாள் போட்ணு முந்தா நேத்து கூட எடுத்துட்டு வந்து பிரியாணி தந்துட்டு போனாங்க மட்டன் பிரியாணியு சிக்கன் வறுத்தது ஒரு மண் கல்யாணத்துக்கு போனாங்கன்னாங்க அப்போஸ் சூடா எடுத்துட்டு வாங்க பைஜான் ஒன்னே எடுத்துட்டு வந்து தந்துடுவாங்க அவுங்களே
ஆ ஏ ஃப்ரெண்டு சொல்லுவாங்க அவுங்க வீட்ல வந்து என்னென்னா ஒரு வார நாண்வெஜ்ஜு ஒரு வார வெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க
ம் அப்டிலா நா ஒரே சிக்கன் மட்டன் தா செய்வோ எப்ப பார் நேத்து கூட அததா செஞ்சாங்க அவுங்க சாப்பாடு முந்தா நேத்து எடுத்துன்னு வந்து தந்தது நா நைட்டு வரைக்கு அப்டியே இருந்துது பக்கத்துலதா நா எடுத்துக் குடு த்த சாப்டுங்கன்ட்டு அவுங்க நல்லா நெறைய ஆர்டரு வரு அவுங்களுக்கு அவுங்க போனாங்கனாலே அவுங்களுக்குன்னே சாப்பாடு தருவாங்க கல்யாண வீட் ல உங்களுக்கு வேண்டியது மாஸ் மிச்ச இருக்குன்னு தருவாங்கல்ல அவுங்களுக்கு அதையு அவுங்க வீட்ல உங்க வீட் ல சாப்ட மாட்டாங்க எடுத்துட்டு வந்துருவாங்க எது எது எப்போ வந்துதுன்னா அப்புற நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா இன்னைக்கு சப்பாத்திதா பண்ணே சரிங்க தோழி நம்ம இன்னொரு தரவ பேசலா எனக்கு கொஞ்ச முக் முக்கியமான ஒரு வேல இருக்கு நா அடுத்து உங்களுக்கு ஃபோன் பண்றே ஆ